கேக்குதா
ஆஹ் கேக்குது மேம் உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக்குது கேக்குது
ம் இப்ப உங்களுக் க்ளியரா கேக்குதா
குது
ஓகே ஓகே மேம்
என்ன பண்ட்ருக்கீங்க
நானா மேம் ஆ இப்பதா மேம் சாப்ட்டே ஆ
என்ன கரெக்ட்டா கேக்கல
நா இப்பதா சாப்ட்டே டே சாப்புட்டு அப்டியே படுத்துட்ருக்கே
ஓ செரி செரி நா வந்து இப்பதா கொஞ்ச ஃப்ரெண்ட்ஸோடல்லா பேசிட்ருந்த இப்பதா பேசி முடிச்ச அதுதா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா சாப்ட்டீங்க
இன்னக்கி என்னமம் அ சொரக்கான் சொல்லுவாங்க தெரியுமா
சொரக்கா தெரியாதே
காய் வெஜ்டபிள்
இல்லல்ல தெரியாது
பாய் அந்த கொழம்பு அந்த காயில வந்து கூட்டு வச்சுருந்தாங்க
ஓ செரி
அப்டியே சாப்பாடோட பெணஞ்சு சாப்ட மேம்
இல்ல நா அவ்ளக்கா இதெல்லா சாப்பர்றதுல்லால எனக் தெரியாது
ட்ல செஞ்சாங்க இதுதா இருக்குன் சொன்னாங்க சாப்ட்ட மம் எனக்கே இதெல்லா புடிக் க்காது
நீங்க ஹெல்தியா தான சாப்புறிங்க அப்போ உங்ளுக்கு இவ் இதெல்லா எதுக்கு புடிக்காது
உம் சொரக்காலா நா சாப்புட மாட்ட மம் ஹெல்த்தியா சாப்புண்ணுன்னா எவ்ளவோ இருக்கு
வெஜிடபிள்ஸு ஹெல்த்திதான
ஹெல்த்திதா ஒத்துக்குறே அதுக்கு நெறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு மம்
ஓ சேரி செ
பாவக்கா இந்த அவரக்கா அப்பறோ இது நம்ம பீக்கங்கா அதெல்லா நா சாப்புடவே மாட்டே
அப்டிங்ளா கோவக்கால்லா சாப்புடுவீங்ளா
ஆ கோவக்கா நா சாப்புடுவ மம் நானு
ஓ சேர் சேரி நானு இதெல்லா அவ்ளோக்கா சாப்புட்றதுல்ல எனக்கூ இதெல்லா புடிக்கிறதுல்ல
வேணா பொடலங்கா சட்னி பொட்லங்கா சட்னி அதெல்லா செஞ்சா சாப்புடுவே
ஓகே மேம்
நா இன்னைக்கு வந்து என்ன சாப்ட, ஐய்யய்யோ மறந்துட்டனே ஆஹ் இன்னைக்கு நா வந்து இது புளி சோறு சாப்ட
புளிசோர் சாப்டீங்ளா?
ஆமா
ஓகே ஓகே மேம்
சைட்டிஷ்க்கு சும்மா முறக்கு அந்த சிப்ஸ் அதெலாம் வச்சிருந்தாங்க
ஓகே மேம்
அவ்வளவுதான் வேற நீங்க வெளிய எங்கயும் போலயா?
இல்ல மேம் இன்னைக்கு வெளிய எங்கியும் போல நானு வண்டிதா சர்வீஸ் போட்ருக்க அது ரொம்ப எடுத்துட்டு வரணும் ம் எடுத்து ட்டு ஆமா எடுத்துட்டு வரணும் போய்
வண்டி இருந்தா எல்லாரு எப்போ சுத்திரு சுத்த கெளம்பிருவாங்க. நானு இன்னு கொஞ்ச நேரோ இந்த வெயில் கொறஞ்சா எங்யோ போலான்னு இருக்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியாருக்கு இப்ப இந்த அக்னி நட்சத்திரனால
ஓ நேத்துதா எட் செட் ஒன்னு
ஓ அப்புடிங்ளா, நீங்க ஏர் பாட்ஸ் அதெல்லா யூஸ் பண்றதில்லையா? கேக்கல
நெக்பேண் நெக்பேண்
அ நெக் பேண்டா தெரியு
அதுதாங்மா த்ரீ கே வந்சு
ஓ அப்படிங்ளா! அதுக்கு ஏர்பாட்ஸே தௌசண் பைவ் ஹண்ட்ரட்லலா நல்ல கம்பெனியா வந்துரு
இல்ல மேம் உங்ளுக்கு இப்ப வாய்ஸ் எப்பிடி கேக்குது உங்ளுக்கு க்ளியரா கேக்குதா?
ஆ நல்லா க்ளியராவே கேக்கு
பின்னாடி பேக்கரவுண்ட்ல எதோ நாய்ஸ் எதோ ஓடுற மாரி எதோ இருக்கா
அ அவ்ளோக்கா லா இருக்காது நா வந்து ஆக்ச்சுலி
இல்ல மேம் நா இது இது நீங்க நீங்க ரெண்டு காதலுயு போட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்ப நா பேசுறது உங்ளுக்கு நல்லா க்ளியரா கேக்குதா?
அ நல்லா க்ளியரா கேக்கு நா ஏர் பாட்ஸ் போட்டு ரெ ஒரு காதுல வெச்சு கேட்டாலே எனக்கு நல்லா க்ளியராவே கேக்கு
அதா அதா இப்ப கரட்டா கேக்குதுல உங்ளுக்கு
அ கேக்குது
அதா மேம் இந்த பிராண்டு, ஒன் பிளஸ் நாட்டு ஒன் பிளஸ் நாட் ஷி டூ
ஓ அப்டிங்ளா!
ஆமா ஆமா இதுல மா ஏ என் சி இ என் சி எல்லா சப்போட்டு இருக்கு
ஓ
பேக்ரவுண்னு ஒரு சின்ன நாய்ஸ் கூட கேக்காது அந்த ஆப்போசிட்ல பேச
ஆமா ஆமா
ம் வண்டில போயிட்ருக்கும் போது அதே மாரிதா நாய்ஸ் கேக்காது
அப்ப நல்லது நெறைய பேத்துக்கு வந்து லைக் சத்த மில்லாம க்ளியரா பேசலா இந்த மீட்டிங்ஸ் இருக்கறவங்களுக்கு இதெல்லா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு
அது இல்லாம ஹெல்மெட் எல்லா போட்டு பேஸ்னனா வீட்ல உக்காண்டுக்குற மாருக்கு
அப்டிங்களா நா சும்மா வீட்லதா யூஸ் பண்ணு னால எனக்கு அதுவே போது லைக் நெஜமா மூ நைட்டு நேரொ வந்து மூவி எதோ பாத்தா எல்லாரு டிஸ்டப் ஆயிருவாங்க சத்தத்துலனால அப் ப மட்டு யூஸ் பண்ணுவ இல்ல என்னைக்காச்சு போ ஃப்ரெண்டு போன் பண்ணிருக்கா சார்ஜ் இல்லைன்னா ஏர்பாட்ஸ் போட்டு போன் ஒரு பக்கோ சார்ஜ்ல போட்டுருவ
வந்து எப்புமே நெக்பேண்டோடதா சுத்திட்டுருப்ப பஸ்ட் நா ஆர்பா்ட்ஸ்தா வேச்சிருந்த அதுக்கப்றோ அதுவும் அப்பதா வாங்கனோ ஒன் ப்ளஸ்சு
அப்புறோ அதும் அப்பதா வாங்கின அது ஒரு டூ கே வந்துச்சுனா ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் கெடையாது அது இல்லாம அத தொலைச்சிட்ட
ஓ ஆப்தனால ஸ் ஆஹ்
சேரி அப்புறோ நேத்துதா போய் புதுசு வாங்கிட்டு வந்ட்ட
பரவால்ல பரவா ல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு புடிக்கிற மாரி இருக்கு
ஆமா
என்ன சொன்னீங்க
என்னம்மா ஒண்ணும் சொல்லியே
இல் எனக்கு எதோ கேட்ட மாரி இருந்துச்சு அதா கேட்ட
இல்ல இல்லம்மா நீங்க எதோ சொல்லுங்க
நா ஒன்னு இல்ல இன்னிக்கு பல் ஹாஸ்பிட்டல் போனு
ஓகே மேம்
அதா அப்பாயிண்ட்டுமென்ட் எடுத்து வெச்சிருக்க சாயந்தர நேரோ போனு
ஓகே மேம்
அதனாலதா உக்காந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லா கொஞ்சோ பாத்துட்டுருந்த அது எக்ஸ்ரே குடுத்தாங்ளா
ஓகே மேம்
அதா பள்ளி எங்க கோணையா இருக்கு அதெல்லா பாத்துகிட்டு இருந்த
எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க எவ்ளோ கன்சல்ட் ஃபீஸ் வாங்கினாங்க
எங்க வீட்டு பக்கத்துலதா ஒரு க்ளீனிக் இருந்ச்சு அங்க போன இப்பதிக்கி என்ட்ட கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கல ஏனா எனக்கு ரூட் கேனல் பண்ணனுனால நெ எனக் எக்ஸ்ரே வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுக்கப்புறோ எக்ஸ்ரே பாத்து ரூட் கேனல் பண்ணனு சொன்னாங்க அதுக்கு வந்து எனக்கு க்ளீனிங் எல்லா பண்ணி எனக்கு வந்து மெட்டல் கேப் லைக் நம்ம பல் இருக்குல்ல அது போட்டுக் குடுக்கறதுக்கே எனக்கு வந்து ஃபை தௌசண்ட் கேட்டாங்க இல்ல என் க பல்லு கலருக் கே எனக்கு அதே மாரி செராமிக்ல பல்லு வேன்னா சிக்ஸ் தௌசண்ட் கேட்டாங்க
ஹோ
அதா ஒரு ஃபை டு சிக்
அப்ப நீங்க கோல்டன் டீத் வாங்கி வச்சுக்கோணும்
ஐயோ அந்த அளவுக்கெல்லாம் காசு இல்ல
ராசி பல்லுனு சொல்லுவாங்க உங்கள பாத்து எல்லாம்
இந்த கோல்டு விக்கிற வெலைக்குல்லாம் கோல்டு சுத்தமா வாங்க முடியாது அதுவும் பிரதமர் மோதி வேற வாங்க வேண்டான்னு சொல்லியிருக்காரு கோல்டுல்லாம்
ஆமா ஆமாம் ஏன் வாங்க வேண்டாம்ன்னு சொல்லிருக்காரு அந்த லாக்டவுன் வரனாலயா
போர் நடக்கறனால ஏன்னா நம்மளுக்கு பாதி கோல்டு வந்து இந்த துபாய் அந்த மாரி கண்ட்ரீஸ்ல இருந்துதானே இம்போர்ட் ஆகுது
ஆமாமா
அதனால
ஓகே ஓகேமா
நா இன்னைக்கே ரேட்டு பாத்தேன் எவ்ளோ ஒரு கிராமுக்கு பதினாலாயிரோம்
அப்பா அப்போ ஒரு ஒரு பவுனு ஆ எவ்ளோ வரும் ஒன் லாக் மாலை தாண்டிரு
சோ வரு
ஒன் லேக் மேல தாண்டிரும்ம மத்தியம்
கண்டிப்பா கண்டிப்பா தாண்டிரோ
உம் அதுவு நம்ம நா டிசைன்ஸ்ஸு அத பத்தி கேக்குறோமா அதுவு அதிக